வணக்கம்
வணக்கம் சி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே
என்ன பண்ணீட்ருக்கீங்க ஹவ்ஸ் ஒய்ஃப்பா
இல்லல்ல இன்னு கல்யாண ஆகல
ஓகே சூப்பர் நைஸ் நானுந்தா ஆமா நானுந்தா அன்மேரிடு தா
படிச்சிட்ருக்கீங்ளா
இல்லல்ல ஒர்க்கு நீங்க
நானுந்தா
சூப்பர் ம் சொல்லுங்க என்ன ஒர்க்கு இல்லல்ல இன்னைக்கி எதுவ்மே கால் பேஸ்ல
ஆ ஆ
அதுனாட்டி செரி கொஞ்ச நேரோ பேசிட்டு போலாமே அப்டின் சொல்லி எது டாஸ்க் எதோ முடிக்கணுன் சொல்லிட்ருந்தாங்க.
ஓகே ஓகே ஓகே
அதா சேரி ஓகே பாத்துக்கலா அப்டின் சொல்லிட்டு நாளைக்கு சண்டே தான
ம் ஆமா அதா சண்டே தான் சொல்லிதா கொஞ்சோ முழ்ஸ்சிருந்தே நாளைக் கொஞ்சோ தூங்கலா
உங்ளுக்கு லீவா
ஆ சண்டே மோ எல்லார்க்குமே லீவு தா சண்டே ஆனா லீவுன் தா சண்டே ஈக்கோல் டூ லீவு அவ்ளோ தா ம்ம்
ம் என்ன வேல ம் இன்னு இல்ல இனிமேட்டு தா நீங்க
இனிமேவா நாளைக்கே வர போகுது இன்னு சாப்பிட்லயா
ஆமா பசிக்கவு இல்ல
ச்சிருக்கேனா அதா பசிக்கிது